லோ
ஹலோ
அ கேக்குதுங்க
கேக்குதுங்க
ஓகே கேக் இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து நம்ம இது வரைக்கு அ லைஃப்ல பண்ண பயணம் அதாவது ட்ரவல்லா வச்சுக்கலாமா அத பத்தி பேசலாங்களா
சரிங்க
சரிங்களா ஓகே ஆ செரி நீங்க இது இது வரைக்கு நீங்க சின்ன வயசுல ஆவட்டு இல்ல இப்பயா ஆவட்டு நீங்க ஏதாவது டிராவல் பண்ணிருப்பீங்க இல்லீங்ளா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்களா
ஆ பாத்தீங்கன்னா சின்ன வயசுல டெய்லி ஆ ஸ்கூலுக்கு டிராவல் பண்ணுவங்க
சரி சரிங்க எப்பிடி அ பஸ்ல எல்லா போவீங்களா இல்ல எப்டி எதுல போவீங்க
சில டைம் நடந்து போவோ சில டைம் அ சைக்கிள் அப்பறோ ஒரு காலகட்டத்துக்கு மேல டூ வீலர்ல போக ஆரம்மிச்சோ
அப்டி போவீங்களா ஓகே அ நீங்க எங்கேயாவது அதாவது வெளீ ஊர் அந்த மாரில்லா பயணம் பண்ணிருக்கீங்களா பேருந்திலியோ இல்ல உம்
அதெல்லா நெறைய பண்ணியிருக்கேங்க
சே அத பத்தி ஏதாவது சொல்றீங்களா
ஒரு டைம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்‌டு நா தனியா போனதுனா சென்னைக்கு போனே அது எப்போனா நானு காலேஜ் படிக்கும்போது நெனைக்கறே
உம்
சென்னைக்கு ஒரு க்ளாஷ்காக இறக்குமதி ஏற்றுமதிய பத்தி ஒரு க்ளாஸ் நடத்துனாங்க அத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக போனங்க
ஓகேங்க ஓகே
நீங்க நீங்க ஏதாவது ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா
ஆ நானு நெறைய டிராவல் பண்ணிருக்கே இப்போ வந்து நா ஸ்கூல் படிக்கிறப்பெல்லா பாத்தீங்கனா நாங்க பஸ் ஏறி தா போனு ஸ்கூல்க்கு ஓகேங்கலா எங்க வீட்ல இருந்து ஸ்கூல் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூர இருக்கு அந்த மாரி வந்து நாங்க டிரராவல் பண்ணிதா போவோ சோ நம்ம வந்து ஆறாவது அதாவது சிக்ஸ்து படிக்க ஆறாவது படிக்கறதுலிர் ந்து பஸ்ல போக டிராவல் பண்ண பழகன அ சோ அந்த மாரி போனதுலிர்ந்து ஃபர்ஸ்ட் ட் டைம் நா பஸ்ல போனது அந்த மாரி ஸ்கூல் சேர்ந்ததுக்கப்பறோ தா போன தனியா போய் பழகறதல்லா இருக்கு இல்லேங்களா அந்த வயசுல நம்ம அப்பா அம்மா கூட தா போவோ
உம்
கொஞ்ச நாள் வந்து எ அக்கா கூட இருப்பாங்க அவுங்க கூட சேர்ந்து போயிட்ருந்தே அதுக்கப்புறோ கொஞ்ச நாள் போ ப்போ நானே தனியா போய் பழகிட்டே இந்த மார் பேருந்துலெல்லா தனியா போய் பழகிற்க்கே இதுவே வந்து வேற எங்கயாவது இப்போ எங்கயாவது பயனோ அதாவது வெளிய ஊர் எங்கயாவது போயிருக்கேன் பாத்தீங்கன்னா நா வந்து கல்லூரி படிக்கிறப்பதா போயிருக்கே எங்கன் பாத் தீங்கனா ஃபர்ஸ்ட்டு வந்து பேங்களூர் கூட்டு போனாங்க எங்களய கர்நாடகா கூப்ட்டு போயிருந்தாங்க அதாவ்து இந்த டூர்ல்லா சொல்லுவாங்கல்ல காலேஜ்ல கூட்டு போறது அந்த மாரி என்னோட ஃரெண்ட்ஸ் கூட போயிருந்தே சோ அதுதா வந்து நா மொத் ட்வெல்த்ல தா அ இ வெளிய போனதே அதாவது வே எப்டி சொ வேற மாநிலத்துக் போக ஸ்டேட்டுக்கு போறத் சொல்லுவாங் இல்லேங்களா அந்த மாரி அத்தா வந்து எனக்கு முதல் தடவ நா அந்த மாரி போயிருக்கே
உம்
ஆ அ
நா அந்த மாரி பாத்தீங்கனா குரூப்பா போனதுனா நானு கூலு ப் அதாவது பள்ளி படிக்கும் போதே என்ன வந்து அ கல்கத்தாவுக்கு ஹைட்ராபாத்துக்கு கூட்டிட்டு போனாங்க
ஓ செர் செரிங்க ஸ்கூல் படிக்கிறப்பவே போயிருக்கீங்களா
ஸ்கூல் படிக்கிறப்பவே போயிருக்கங்க
ஓகே ஓகே உம் அந்த மாரி அப்பறோ இப்ப முதல் முதல்ல ட்ரெயின்ல போனது அதெல்லா நீங்க எப்டி போயிருக் கீங்க போயிருக்கீங்ளா த ர ரயில்ல இது வரைக்கு பயணம் பண்ணிருக்கீங்களா
உம் ரயில போயிருக்கங்க
ம் அத பத்தி சொல்றீங்களா
ம் ஆக்சுவல்லா நா ரயில்ல பயண போனது எப்பனு பாத்தீங்கன்னா ஆ எனக்கு ஞாபக இருந்து நா சின்ன வய்சுல ஆ சேலம் போயி போ போவாங்க ஏன்னா அதுதா எங்க சொந்த ஊரு அதுனால போவோ மத்த படி பாத்தா ஆ ஆ இந்த இப்ப டூர் போனே சொன்ன இல்லங்களா
ம் ம்
நான் ஒன்பதாவது படிக்கும் போது கல்கத்தா போனங்க
ஓகேங்க
ரொம்ப தூர நா போனா பயணோ இது வரலும் தொடர் வண்டில நா ரொம் ரொம்ப தூர போன பயணோ அதுதாங்க
அ நண்பர்களோட தா பெய்கீங்க
ஆமா நண்பர்களோட
அ சரி சேரி அ ஓகே
ம் நீங்க
நானு போயிருக்க நா வந்து ரயில்ல மெதல் முத நா பயண பண்ணதே இல்ல எப்டின்னா நா ஸ்கூல் முடிச்சு அதாவது காலேஜ் படிக்கிறப்பதா ஃபஸ்ட்டே டைம் ட்ரெயின்லே போன அத ஹைதராபாத் கூட்டு போயிருந்தாங்க அப்போ என்னிய அப்ப நாங்க ட்ரெயின்லயே போனோ ஃபர்ஸ்ட் எனக்கு ட்ரெயின்னா வந்து நா எப்டி நினச்ச ன்னா இந்த டி வில எல்லா காட்டுவாங்கல்ல ஆ தனி தனியா கம்பாட்மெண்ட் லா இருக்கும் அந்த மாரிதா இருக்கும் நெனச்சுட்டு நாங்க போயிருந்தோ ஆனா நாங்க பஸ்ட் டைம் போனது வந்து பேசஞ்சர் ட்ரெயின்ல போய்டோ அதாது பஸ் மாரியே இருக்கும் அதுல்ல எல்லாரு உக்காந்துட்டு சீட்ல அப்டியே ரொம்ப கூட்டமா நின்னுகிட்டு ஒரு மாரி கச கசனு சண்ட எல்லா கட்டிக்கிட்டு அப் அப்டி இருந்தாங்க அதுனால வந்து இதுதா இதா உண்மையாலுமே ட்ரெயின் இப்டிதா இருக்கும் போல அப்படின் நெனைச்சிட்டோ ஆனா நாங்க சென்னை எடேல வந்து சென்னைல இறங்கணும் சென்னைல இறங்கி அதுக்கப்பற இன்னோர் ட்ரெயின் மார்னு அந்த ட்ரெயின் வந்து நா நா முன்னாடி நினச்சுல்லா வச்சுருப்ப இல்லீங்களா அந்த மாரி தா இருந்தது அதா தனி தனியா கம் பாட் பண்ண ஒரு கீழ ஒரு சீட் மேல ஒரு சீட்லா இருக்குல்ல அப்டிதா இருந்தது ஆ அதுதா ஆ அதுனால எனக்கு அந்த ரயில் பயண ரொம்பவே புடிச்சிருந்தது நீங்க அ விமானத்துலத்து இது வரைக்கும் பயண பண்ணி கீங்களா
ம் விமானத்துல பயண பண்ணிருக்கங்க
ஓகேங்க ஓகே எங்க போய்ருக்கீங்க
நானு பாத்தீங்கன்னா இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருந்த இல்லீங்களா நா கல்லூரி பயிலு போது து எனக்கு ரொம்பவுமே மனது அளவுல கஷ்ட இருந்துச்சுங்க அதுனால நா என்ன பண்ணன்னா எனக்கு வந்து எந்த நாடு புடிக்குன்னு பாத்தா மத்தவங்களுக்குல்லா அமெரிக்கா சொல்லுவாங்க லண்டன் சொல்லுவாங்க அது மாரி சொல்லுவாங்க இல்லீங்கிளா
ஆமாங்க ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க எனக் அந்த வரிசல பாத்தீங்கன்னா அண்டார்ட்டிகா தா ரொம்ப புடிக்கும்
சரிங்க ஓகே சரிங்க ஓகே ஆ ஓகே அப்ப இப்போ வந்து நீங்க இது வரைக்கும் நெறைய டிராவல் பண்ணிருப்பீங்க இல்ல இதுலல்லா எல்லா வாகனத்துலயுமே சொல்ற ஆ அதுல வந்து உங்களுக்கு புடிக்காம ஏதாது ஒரு நிகழ்வு நடந்திருக்குல்ல இதுனால எனக்கு இது ஒன்னு மறக்கவே முடியாது இந்த ஒரு வி விபத்துனால இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது இந்த மாரி ஒரு நிகழ்வு நடக்குது அப்டின்னா ஏதாது உங்களுக்கு நடந்திருக்கா இது வரைக்கு
ம் எனக்கு வந்து எங்க சொந்தக்காரங்க கூட கார்ல போய்ருக்கேங்க மகிழுந்துல போகுபோது எனக்கு வந்து நானு அஹ் அவங்க கூட போன கட்டாயத்தினாலேயே புடிக்காத புடிக்காத சொந்தங்கள் வீட்டுக்கெல்லா போக வேண்டியதா இருந்தது
ஓ இல்ல இல்ல நா என்ன கேட்டேன்னா இப்பதாவது ஆஹ் வண்டியிலே இல்ல அப்டிங்களா சேரி சேரிங்க அஹ் எனக்கு ப ஆஹ் எனக்கு பாத்தீங்கன்னா வந்து நா நானு வந்து அந்த மாரி கார்ல இருக்கு இல்லைங்களா அதுல வந்து போயிருக்கே அப்ப வந்து நாங்க அஹ போயிட்டு இருக்கு போது அதாவது இந்த டோல்ல்லா இருக்கு இல்லைங்களா அந்த டோல கிராஸ் பண்ணு போது ஒரு அதாவது வெளிநாட்டவங்க ஒருத்தவங்க வந்தாங்க அதாவது நாங்க கரெக்டா நேரா போயிட்டு இருந்தோ எங்கள இடிக்கிற மாதிரி வந்தாங்க வந்து அவங்க மேல தப்பு இருக்கு இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க ஒரு மாரி ஆஹ் சிரிச்சுக்கிட்டே ஒரு மாரி நக்கல்லா பாத்து சிரிச்சுட்டே போனாங்க அது என்ன பண்ணிட்டாங்க எங்க வீட்டுல இருந்தவங்க பாஸ்ட்டா அவங்க போய் பின்னாடி பிடிக்கிறேன்னு போய் கிடுத்துட்டு நா ஒரு ஒரு மூணு நாலு நிம்சத்துக்கு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டா போனோ சோ அதுதா வந்து புடிக்காதுன்னுல்ல அது ஒரு மாரி ரொம்ப பயமா இருக்கு இல்லைங்களா அந்த மாரி ஒரு தருணும்னா அதுதா எனக்கு இது பஸ்ல எல்லா போறதெல்லா பாத்த பாத்தீங்கன்னா நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தா படிச்சே நானு
ம்
அப்டி படிச்சப்போ இந்த கண்டக்டர் எல்லா இருப்பாங்கல்ல அவங்க எல்லா வந்து அஹ் ஸ்கூல் எங்க ஸ்கூல் பொண்ணுங்க ஏறுனாவே வந்து திட்ட ஆரம்பிச்சுடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நாங்க ஃப்ரீயா தானே போறோ எங்களுக்கு ஃப்ரீய பாஸ் கொடுத்துருவாங்க ஃப்ரீயா போறனால நாங்க டிக்கெட் வரவங்க எல்லா ஏற்ற முடியது முடியாம நாங்க ஏறதுனால எங்களை ரொம்ப திட்டுவாங்க மரியாதை குறைவா திட்டுவாங்க அவங்க இவங்கன்னு ரொம்ப திட்டுவாங்க சோ அதுதா வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தது அந்த மாரி அஹ் ஸ்கூல் போறப்ப நடந்ததுதா வந்து
ம் ம் விமானத்துல போயிருக்கீங்களா இத வரையு
இல்லங்க நா போனது கிடையாது போணுன்னு ஆசை போணு போகு போகலாம்னு பாப்போ
ம்
ம்
நீங்க போன பயணத்திலயே உங்களுக்கு எந்த ஊர் ரொம்ப புடிச்சது அந்த ஊரை பத்தி கொஞ்சோ சொல்லுங்களே
ஆஹ எனக்கு வந்து திருமண ஆயிடுச்சு நா எனக்கு நா வந்து ஆஹ் இப்போ ரெண்டு இட பிடிக்கு முதல்ல வந்து மூணாார் சொல்லுவாங்க இல்லைங்களா கேரளால இருக்கும்ள்ள
ஆமாங்க
அந்த இட எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது பஸ்ட் டைம் நா போன அதாவதுட் டைம் நா போய் ஒரு ஹில் ஸ்டேஷன்ல தங்குறேன்னா அந்த இடம் தா சோ அது அதனால எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்தது ரெண்டாவது பாத்தீங்கன்னா கேரளாலே கோழிக்கூட்ன் இருக்கில்லைங்களா பீ ச்சு சைட்ல அந்த எடோ ரொம் நமக் ரொம்பவுமே புடிச்சிருந்துது
எதுனால உங்களுக்கு அந்த எடம் புடிச்சது அத பத்தி சொல்லுங்க
ஆ அங்க போய் நம்ம சுத்தி பாக்குறது எக்ஸ்ப்ளோர் பண்றதுல்லா இருக்கு இல்லலைங்களா நானு என்னோட கணவருந்தா போயிருந்தோ
ம்
சோ அதனால வந்து நாங்க அங்க போய் சுத்தி பாத்த எடங்கள்ல அப்புறோ நாங்க போய் நாங்க போய் வாங்கி சாப்டது நாங்க சாப்ட எடோ அதெல்லா வந்து எப்டி சொல்றது ரொம்ப ஜாலியா இருந்தது இப் இங்கிருந்து நாங்க போறது எங்களுக்கு ரொம்ப தூரோ கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு சோ நாங்க டிராவல் பண்ணி போனது அது எல்லாமே நல்லா இருந்தது சோ அதெல்லா ஒரு மறக்க முடியாத தருணங்களா இருந்தது
ம் ம் ம் சரி சரிங்க
உங்களுக்கு எதாவது அந்த மாரி இருக்குங்ளா
எனக்கு நெறயா இருக்குங்க
செரி செரிங்க உங்க நண்பரு கூட எங்கேயாவ்து நீங்க பயணம் போய்ருக்கீங்ளா இது வரிக்கு தனியா எங்கேயாவது
ம் போயிருக்கேங்க
அ ஓகே ஓகேங்க
ம்
ஓகே
நண்பர்களோடு பாத்தீங்கன்னா ஊட்டிக்கு ஒரு டைம் பய பயணம் போனோங்க அதுக்கப்புறோம் மூணாரு ஒரு டைம் போய்ருக்கேங்க
ஓகேங்க ஓகே
ம்
ம்
இதெல்லாமே போய்ருக்கேங்க
செரிங்க ஓகே நீங்க வாகனமெல்லா ஓட்டுவீங்ளா
ம் வாகனம் நல்லா ஓட்டுவேங்க
ஓகேங்க ஓகே ஆ ஆ
வாகனம் நல்லா ஓட்டுவீங்ளா
ஆ ஹா எனக்கு ஓட்ட தெரியாதுங்க டூ வீலர் கொஞ்சோ இப்பதா கத்துக்கிட்ருக்கே பெருசா எனக்கு வாகனோ ஓட்ட தெரியாது
செரி செரி செரிங்க
செரிங்க ஓகே
கார் ஓட்டுவீங்களா
இல்லங்க டூ வீலரே இப்பதா கத்துக்கிட்ருக்கே காரு அடுத்துதா ஓட்ணு எனக்கு என்னோட கணவர் சொல்லி குடுத்தாரு
ம்
ஓட்றதுக்கு ரெண்டு நாள் போயிருந்தோ க அ கார் ஓட்றதுக்கு அது ஒ ரு மாதிரி எனக்கு ஓட்ட வராதுனால எனக்கு நா வேணான் சொல்லி விட்டுட்டே செரி அப்பறமா பாத்துக்கலா அப்டின் சொல்லி அதுவு இல்லாம அவுங்க திட்டி திட்டி சொல்லி குடுத்தாங்க
செரிங்க
அதனால எனக்கு அது கத்துக்க ப அத ப ஒரு மாரி பயோ வந்து செரி வேணா எனக்கு அப்டின்ற மாரி விட் டுட்டேங்க
ஒரு வேள நீங்க அது மாரி ஏதாவது பண்ணிருப்பீங்களா இருக்கும் அதனாலதான அவுங்க திட்டி இருப்பாங்க
ஆ இருக்கலாங்க இருக்கலா சரி ஓகேங்க சரி ஓகே நம்ம கட் பண்ணிக்கலாங்களா
ம் சரிங்க ம் பாய்
ஆ